ம்
வணக்கம் தோழி ஆஹ் கேக்குது தோழி.
சொல்லுங்க எப்டி இருக்
நாங்க நலமா இருக்கோ தோழி நீங்க நலமா இருக் கிங்ளா
ஆஹ் நானு நலம். உங்க வீட்டுல எல்லாரும் நலமா?
மா இருக்காங்க தோழி. இன்னைக்கு எல்லா வேலையு முடிஞ்சிருச்சு தோழி நீங்க டீ குடிச் கீங்களா
ஆஹ் குடிச்சுட்டேந் தோழி இப்பதா குடிச்சே நா
நன்றி தோழி இன்னிக்கு என்ன சாப்ட்டீங்க என்ன சமையல் பண்ணிங் ணீங்க
இன்னைக்கு வந்து நா மட்டன் பிரியாணி வந் வச்ச என்னோட எங்க கொழுந்தனார் க்கு கல்யாண நாள் இன்னிக்கி.
த்துக்கள் நானு வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிருங்க.
ஆ சொல்ற, அதுக்காக இன்னிக்கி காலைலயே மட்டன் பிரியாணி செஞ்சுட்டே, என் கணவரு ஆபீஸ் போற வேல இருந்துது அதனால அவங்களுக்கு கட்டி குடுத்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ரெண்டு டப்பா குடுத்துட்டு ம் நாமளும் சாப்ட்டாச்சு.
செரிங்க தோழி, நாங்க இன்னைக்கி சாம்பார் வச்சு சேன கிழங்கு பொரியல் தோழி.
சாம்பார் சாதமா?
அதுல நார்மலா சாதோ வெள்ள சாதம் சாம்பார் வச்சி சேனக்கெழங்கு பொரியல், நம்ம கல்யாணத்துல எல்லா செய்வாங்கல்ல
செரி செரி.
கெழங்கு அது வந்து எ பையனுக்கு ரொம்ப புடிக்கு. அதனால அது சாம்பார் கூட சாப்புட மாட்டா, தயிரு சேனக்கெழங்கு இருந்தா கூட போதுன்ட்டு அழகா சாப்ட்ருவா. ம், ஆமா, ம் சொல்லுங்க
ஏய் இன்னொருத்தர் காலேஜ்கெல்லாம் போயிட்டாரா?
இல்ல அவுரு காலேஜ்லா முடிச்சுட்டு ச்ச வேலைக்கு போறாரு.
அப்பிடியா தோழி, செரி செரி ம் அப்பிடியா அப்பிடியா செரி செரி ம் வேற என்ன எப்பிடி போது? என்ன பேசலாம் இன்னிக்கு
ம்ஹும் ஆ நீங்களே சொல்லுங்களேன்.
ம் இங்க டெல்லி டெய்லி ரொட்டீன் எப்பிடி ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க
ஆ எனக்குல்லாம் ஆ ச சரிங் தோழி நன்றி நல்லதுதான் இப்ப பாத்தீங்கன்னா எனக்குல்லாம் ஒரு டைம் டேபிள் மாரிதான் எனக் கொஞ்ச இந்த டைமில இது பண்ணணும் இந்த டைமில இது பண்ணணும் அப்பிடிங்கிற மாறி அது இப்போன்னு இல்ல ஆ பசங்க எப்போ பெறந்தாங்களோ அதுலேருந்து என்னோட டைம் அப்பிடியே மாறிடுச்சு இந்த நேரத்துல இதெல்லாம் முடிச்சிடணும் அப்பிடினு ஏழ்ரைக்கெல்லாம் சாப்பாடு வேலை கால வில முடிச்சிடணும் அதுக்கப்பறம் எட்டரை மணிக்கு ஆமா பிள்ளைங்கள ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துரணும் பத்து மணிக்கெலா வீட்டுக்கு வந்துரணும் பத்து மணிக்கு மேல நமக்கு என்ன வீட்ல வேற வேல இருக்கு அவர் அப்போ இருக்கிறப்ப வேலைக் போயிருவாங்க சாய்ந்திரம் மூன்றரை மணிக்கு போய் பசங்களை கூட்டிகிட்டு வரணும் அப்புறம் ஒரு டீ போட்ணும் சாப்பாடு செய்யணும் ஆறு மணி ஆச்சினா டியூஷன்ல கொண்டு போய் விட் டணும் அப்புறம் எட்டரை மணிக்கு திருப்பி நைட் சாப்பாடு சாப்ட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் படுத்துருவோம் இந்த மாதிரிதான் இப்பயுமே அ தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு தோழி
ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தோழி இது இப்போ வரைக்கும் நீங்க தொடர்றது வந்து தொடர்றது ரொம்ப பெரிய விஷயம் இப்ப வந்து பன்னெண்டு மணி ஆனா கொடுத்து குழந்தங்க தூங்குறது இல்லை எனக்கு ரெண்டு குழந்தை இரு குனு தெரியும் உங்களுக்கு அவங்க வந்து இப்ப ஸ்கூல் போயறாங்க பெரியவராவது கா ல எந்தி போறது ஈவினிங் பத்து மணிக்காக தூங்கிடுறாரு பத் த்து பத்திரகளா தூங்கின்றாரு இவங்க சின்னவங்க வந்து ஸ்கூல்ல இருந்து வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிடுறாங்க அதனால பன்னண்டு ஆனா கூட அவங்களுக்கு தூக்க வரமாட்டேங்குது
வரமாட்டேங்குது உம்
றாங்க ஸ்கூல்ல இருந்து வந்தோனே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிடுறாங்க அதனால அந்த நைட்ல சீக்கிரமா தூக்கமே வரமாட்டேங்குது எவ்ளோ நம்ம அதட்டி லைட் ஆஃப் பண்ணி தூங்கு தூங்குன்னு சொன்னா கூட வந்து ல ரூம் தொறந்து வந்து நின்னுடுறாங்க
உம் உ கண்டி உம் அவங்களும் தூங்காம நம்பளையும் தூங்க விடாம பண்ணிற மாதிரிதானே தோழி இது இருக்கு
ஆமா அவங்க நம்மளாவது லேட் தூங்கணா கூட நம்பள்க்கு ரொட்டீனாது காலில ஏந்து தான் ஆகணும் எவ்வளவு நேரம் நம்ம லேட்டா தூங்கினா கூட அவங்களுக்கு கொஞ்சம் அசதி ஆயிடுது கால நேரத்துல சிடி சிடி னுக்கு ஆயிடுறாங்க தூங்கலனா தூக்கம் வந்து ரொம்பவே தேவை பசங்களுக்கு அப்பதான் அவங்களுக்கு வந்து அவங்களோட டெய்லி ரொட்டின் ஆ ஃபாலோ பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கு ப்ச் காலையில ஸ்கூலுக்கு போனா அவங்களுக்கு சுறுசுறுப்பா இருக்கும் எது சொன்னோம்னு மிஸ் வந்து சிரிச்சுட்டே பதில் குடுப்பாங்க இல்லன்னா தூங்கலனா என்னாகு தூங்கது தூக்க கலக்கத்லே இருப்பாங்க அது வந்து அவங்கள்க்கு எதுலயு மூடு கொண்டு போகாது ஒரு மாதிரியா பண்றதுக்கு ஆமா அசதியா இருந்துட்டே இருப்பாங்க எல்லாருக்கிட்டயு சிடுசிடுனு நம்ம காலைல ஸ்கூல் அனுப் வரிக்கு நம்ப உயிர் வாங்றது அந்த வேலைலே இருப்பாங்க
ம் கண்டிப்பா தோழி முன்னாடில்லா பாத்தீங்ன்னா டி வி மட் டுந்தா இருந்துச்சு அது லயுமே பாத்தீங்னா நம்ம நார்மலா இருக்கும் போது பாத்திங்கனா க்க அந்த பொதிகை டி வி-ல்லா இருந்தப்ப பாத்தீங்ன்னா அந்த மூணு நாள்தா வெள்ளி சனி ஞாயர்னு சொல் ட்டு அந்த டைம்லதா நம்ம டி வி பாப்போ அதுக்கப்றோ கொஞ்ச நாள் கழி ச்சு டி வி-யு வந்துச்சு ஆனாலு இப்போ வந்து ரொம்ப முக்கியத்துவோ நம்ம செல்லுக்கு குடுக்றதுனால தா நமக்
ஆமா ஆமா கெட்டு போது ஆமா நம்மளுக்கு வந்து போன்ல பாத்து ஷார்ட்ஸ் பாக்லா ஏதாது பாக்லா ஏதாது பாக்லா சொல்லி நம்மளுக்கு தூக்கோ கொஞ்சோ வந்தா கூட நம்மள வந்து தூங்கறதுக்கு நம்பளே இது பண்றது இல்ல அந்த ஃபோன் மேலயே நம்பளோ த இது இருக்கு கான்சென்ட்ரேஷன் இருக்கு கவன போயிட்டு போயிட்டு நம்ம வந்து தூக்கத்தையே நம்ம வந்தா கூட நம்மளே தூக்கத்த இது கலக்கிட்டு
ம் அதனாலதா ம் கண்டிப்பா தோழி முன்னல்லா நமக்கு ஏதாவது ஒரு கத சொல் சொல்லுவாங்க கதைய கேட்டுக்கிட்டே நம்ம தூங்கிடுவோ அ இல்ல அந் நீ சொன்ன மாரி இன்னிக்கு ஃபுல்லா நம்ம இதுக்குல்லா ஒரு வேல பாத்த ஒரு டயர்டே நமக்கு ஒடம்புக்கு குள்ள இருக்கு நம்ம தூங்கிறுவோ சின்ன பசங்களுக்கு வந்து இப்ப நீங்க போற பன் மதியானத் க்குல போயிட்டு வந்து அந்த டயர்டல அந்த மதியானத்தில வரோமே சொல்லிதான் சாயந்திரத்தில கொஞ்சம் தூங்குறாங்க அந்த தூங்குறதுனாலதான் இப்ப நைட்டு தூக்கோ கேட்டு போது பத்தி யிளா அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இனிமேட் எந்த தூங்க உடக்கூடாது போல
எல்லாரு சொல்றாங்க அ ஸ்கூல்ருந்து வந்தா தூங்ன்னா நல்லதுன்னா நா அவுங்க தூங்கிட்டு துர இல்ல ஒரு பத்து மணிக்காவது தூங்கிர்ணு அட்லீஸ்ட்டு அப்பதா அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷா இருக்கு ஒரு லேட் நைட் வரைக்கு தூங்காம இருந்தா பசங்களுக்கு கண்ணுலருந்து என்ன சொல்லுவாங்க இந்த வயசுலயே பசங்களுக்கு இந்த டார்க் சர்க்கிள்ஸ்ல்லா வந்துருது கண்ணுக் கீழ் குழிலா வந் விழுந்துருது அவுங்களுக்கு தூங்காம ஒரு மாதிரியா ஒரு ஃபேஸ்ல ஒரு ஃப்ரெஷ்னஸெ இல்ல ஒரு மாதிரி டயர்ட்டா ஆயிரு இருக்குற மாதிரி சொங்கி போயி அ இருக்காங்க பசங்க ஒரு எனர்ஜியே இல்லாம இருக்காங்க இந்த நைட் தூக்க தா நம்ம எவ்ளோ கால்ல நேரத்துல தூங்குனா கூட அந்த நைட் தூக்கே தா நம்பளுக்கு வந்து ஒடம்புளுக்கு இது பண்ணு ஃப்ரெஷ்னஸ் குடுக்கு அது நிச்சயமா நம்பளுக்கு நைட் இப்ப ஒரு பத்து மணியாவது நம்ம பசங்க தூங்கணு அதுக்கு அவங்க சீக்கிரமா தூங்கணு அப்பதா இந்த பத்து நே மணி நேரோ வந்து தூங்க முடியு இவங்க லேட் பண்ற காரணத் அதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது பத்து மணி நேரோ தூக்கே இருக்கறது இல்ல பசங்களுக்கு
கண்டிப்பா தோழி இப்ப உம் இப்ப சொல்லுவாங்கல்ல தோழி பகலெல்லா நம்ம எப்பிடி வேல பாக்குறோமோ அதே மாரிதா நம்ம ஒடம்புக்குள்ளே இருக்கற அந்த பார்ட்ஸ்ல்லா சொல்றோல்ல அந்த சிறுமூளைக்கு அ அப்புற இந்த குடலு இந்த வயித் த்துகுள்ள இருக் துக்கர்த்துக்காக் நம்ம கை கால்ல இருக்கற செல்பா அதெல்லாமே நைட்லதா அவுங்களுமே ரெஸ்ட் எடு க்குற நேரமா அப்ப அதெல்லா சரியா இருந்தா மட் மட்டுந்தா நம்ம காலைல வெள்ளன எந்திரிச்சு வேல செய்யும்போது அ நமக்கு ஒடம்புல ஒரு சுறுசுறுப்பு இருக்கு அந்த உறுப்புகளுக் குமே ஒரு சுறுசுறுப்புக் கு அதே மாரி இப்ப நெறயா பாத்ருக்கீங்களா நீங்க சொன் ன மாரி அந்த செல்லு பாக்கறதுனாலதா இந்த கண்ணுக்கு கீழ அந்த கருவளயொ வரது அப்பறோம் அந்த பார்வ இப்பல்லா முன்னாடிலா சொல்லுவாங்க இந்த கண்ணாடி போடுறதுக்கே பெரிய பெரிய புள்ளைங்கதா கண்ணாடி போடுவாங்கன் சொல்லுவாங்க ஆனா இப்பல்லா சின்னப் புள்ளைங்களே கண்ணாடி போடுறது துக்கு இப்ப டாக்ட்ரு அறிவுரை பண்றாங் பாத்தீங்ளா அப்ப அதுக்கு முக்கிய காரணொ என்னனு கேட்டீங்கன்னா செல்லு பாக்குறதா
கண்டிப்பா அதுக்கு நம்ம சின்ன வயசுலந்தே இப்ப இருக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாச கொழந்தைக்கே நம்பளுக்கு ஃபோன் குடுத்துறாங்க எல்லாரு அது வந்து அவங்க குடுக்க கூடாது அது மொதல்லந்தே இப் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஃபோன் குடுக்குறது ஒரு ஹேபிட் டா மாறிடுச்சு எல்லாருக்கு அது ஒரு நார்மலா மாறி ச்சு ஒரு என்ன சொல்லது பசும் பாப்பா அழுது துன்னா ஃபோன் குடுத்
ஃபோன குடுத்ரு ஆஹ் கண்டிப்பா இல்ல தோழி இப்ப நம்மளே சின்ன கொழந்தை ல என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு வண்டி காட் டி ஒரு பஸ்ஸ காட்டி நிலாவ காட் டி சோறூட்டுவாங்க ஆனா இப்போ இருக்கற கொழந்தைங்களுக்கு ஃபோன காட்டிதா சோறு ஊட்டணுன்ற ஒரு காலக்கட்டத்தில நம்மோ வந்துட்டோ ஆமா
இல்லாம இருக்கறது ரொம்ப பெரிய விஷயமாக்கு சின்ன ம பெரிய மனுஷங்க இருக் க்காங்களோ இல்யோ இந்த பசங்கள் சின்ன பாப்பாக் ல்லா ஃபோன் இல்லாம இருக்றதுக்கு ஒரு மாதிர் என் சொல்றது அஹ் கட்டி கண்ணு கட்டி காத்துல உட் த்ர மாதி திரிறாங்க ஃபோன் குடுக்கலனா ஒரு மாத்ரியா ரொம் ரொம்ப வால்த்தனம் பண்றது எப்டியாவது அம்மா கிட் ட்ட வந்து அந்த போன வாங்கி க்கனு சொல்லி எது எதோ ட்ரிக்ஸ் எல்லா பண்றாங்க பசங்க
உம் அவங்களுக்கு அப் அம்மா அப்பாதா அவங்களுக்கு புடுச்சதெல்லா செய்வாங்க தோழி ஒரு மாரி நம்ம கேக்கலனாலு கொண்டு வந்து குடுப்பாங்க ஏ இந்த ஐஸ் வக்கற எதுக்கு இப்டி செய்றீங்க அப்டினாகா நம்ம கைல இருக்ற ஃபோன நம்ம கு டுக்கணு அதுக் அதுக்காகவே அவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக் வந்து ஐஸ் வைக் க்கறாங்க உம் இப் இப்ப நா அந்த எங்க வீட்டுக்கு பக்கத்துல இன்னொரு ரெண்டு வீடு தள்ளி பாத்தீங்கன்னா ரெண்டு கொழந்தைங்க ரெண்டு பொம்பள புள்ளங்க அவ்ங்க அம்மா வேலைக்கு போய்ட்டாங்க புள்ளைங்க இருக்காங்க அவங்க அம்மாச்சி பாத்துக்கறாங்க அவ்ங்க வீட்டுட்ட எதோ ஒரு செடி பறிக்கலான்ட்டு போறோ அந்த சின்ன கொழந்த அழுதுகிட்டு இருக்கு ஒன்னாவ்தா போறப்ப ஏ அழுதுகிட்டுருக்க அப்டிங்கற என் ல்ல அப் அப்பாவோட ஃபோன அக்கா எடுத்துட்டா எனக்கு தரமாட்டேன்னு சொல்லி சொல்றா நல்லா நம்ம சாக்லேட் கேட்டா அழுகுவோ இல்ல புக்ஸ் நோட்டு கேட்டு கே அழுகுவோ எதுக்கு க்குதா நம்மழுவோ ஆனா இப்ப இருக்றப் புள்ளைங்கள பாத்தீங்களா கைபேசி வேணு எனக்கு அப்டின்னு சொல்லிட்டு வரு அப் அப்றோ என்னா பண்றது அவங்க அக்காட்ட சொல்லிட்டு அப்றோ நாதா செரி கொஞ்ச நேரம் நம்ம பாப்பாதானே
ஆமா பெரிய பசங்க பாக்குறாங்கன்னு சொல்லி சின்ன பசங்க சின்ன பசங்க பாக்குறாங்கன்னு சொல்லி பெரிய பசங்கன்னு சொ ல்லி சின்ன சின்ன வயசுலல்லா இப்ப பர்சனல் ஃபோனே வாங்கி குடுத்றாங்க இப் உங்களுக்கு ஒரு பத்தாவது போறதுக்கு முன்னாடி ப்யே போன் வாங்கி கு டுத்றாங்க கைல பசங்களுக்கு ஹ நீ ஹ எப்டி இருக்குன்னா சின்ன பசங் த்துங்களுக்குன்னு சொல்லி இப்போ சின்ன பசங்க அம்மா அப்பா ஃபோன் வாங்கிக்றாங்க அவங்களுக் பாக்க முடில ஒரு அர்ஜென்க்கு போன் குடுக்றதுல கைல ஃபோன் வந்தா கூல ஃபோன் கட் பண்ணிட்டு பே விளாடிட்டு உக்காந்துடுறாங்க விளாடிட்டு உக்காந்துடுறாங்க அதுக்காக என்ன பண்றாங்கன்னா இப் போல அம்மா அப்பால்லா அதாது ஒரு போன் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறாங்க பழைய ஃபோன் பாப்பா கிட்ட குடுத்துட்டு சின்ன புது ஃபோன் நம்ம வச்சிக்கலான்னு சொல்லி அதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சின்ன கொழந்தைக்கே நீங்க ஒரு ஃபோன் வச்சிருக்கீ இங்க விளாடுறதுக்கு நீங்க எனக்கு வாங்கி குடுக்க மாட்டீங்களா சொல்லி பெரிய பச வந்து கேக்கறாங்க இப்போ அவுங்களோட பெரிய அண்ணங்களோ அண்ட் தங்கச்சிங்களோ பே கேக்கறாங்க அவுங்களுக்கு குடுக்குறீங்க எனக்கு குடுக்க மாட்டீங்களான்னு சொல்லி எல்லாருக்கு ஏட்டா போட்டி ஆயிடுச்சி இப்போ எனக்கு குடுக்குரியா நீ அவுங்களுக்கு குடுக்குறீங்களா எனக்கு குடுங்கன்னு சொல்லி ஃபோன் வாங்கி குடுத்தர்றாங்க என்னா என்ன சொல்ற எல்லா இருக் க்கறது ஆப்ஸ் எல்லாமே யூஸ் பண்றாங்க சின்ன பசங்க இந்த இன்ஸ்டாகிராமு யூ டியூபு எல் லாத்தயு சின்ன சின்ன பசங்கல்லா ஐ டி போட்டுட்டு அவங்க யூஸ் பண்றாங்க அதுல என்ன பாக்கறாங்க என்ன இந்த இது பாக்கனுன்னு சொல்லி அம்மா அப்பா கொஞ்சோ பாத்துக்கணு இப்ப இருக்கிற காலத்துல நம்ம அப்டியே விட்டுற கூடாது ம்
தோழி
ம்
ம் அப்புறோ
சரிங்க தோழி இது நம்மளோட நேரம் முறிஞ்சுது ஆமா தோழி நம்ம மீண்டும் பேசலாம் தோழி நன்றி வணக்கம் தோழி